அ
அ ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ
அ ப்ரோ நீங்க ப்ரோ
அ நல்லா இருக்கேன் ப்ரோ
என்ன ப்ரோ சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்ட ப்ரோ நீங்க ஆ அப்டிங்களா ஆ இது ப்ரோ ரைஸ் சிக்கன் நீங்க
ஆமா ப்ரோ இட்லி தா ஸ்பெஷல்
ஓகே ஓகே ப்ரோ
என்னாச்சு ப்ரோ ஒடம்பு சரி இல்லையா
ஆமா ப்ரோ ஃபுல்லா இது வேற ப்ரோ மெடிக்கல் வேற போணும்னா பாத்துட்டு இருக்கேன்
சுடுதண்ணி வைங்க சுடுதண்ணி வச்சு மிளகு, திப்பிலி சுக்கு இதெல்லா போட்டு நல்லா கொதிக்க வுடுங்க நல்லா கொதிக்க வுட்டு வடிகட்டி அப்டியே பல்லுல படாம குடிச்சிருங்க
ஓகே ஓகே
அடுத்த நாள் கால்ல எல்லா கிளியர் ஆயிரு
அதா ப்ரோ நா பாத்துட்டு இருக்க
ம்
போய் வாங்கலானு இருக்க ப்ரோ
என்ன வாங்க போறீங்க ப்ரோ
அதா நீங்க சொன்னீங்களே இதெல்லா
ஆமா ப்ரோ போய் வாங்குங்க வாங்குங்க ரேட்டு கம்மி பக்கத்து ல ஏதாவது ம மருந்து கடைல கேட்டு மருந்து கடைல இல்ல இந்த மூலிகை மருந்து கடை இருக்கும்ல
எங்க ப்ரோ இருக்கு அதுலா படூகூர்ல இருக்கா இந்த சைடு
அது தெர்லயே ப்ரோ நீங்க இந்த கூகுள்ல பாத்து பாருங்க கெடைக்கு
அப்டிங்ளா சேரி சேரி ப்ரோ அதா ப்ரோ என்னன்னு தெர்ல
ம்
ஒரு மாரி இருக்கு ஏதா போய் பாக்கலான்னு பாத்துட்டு இருக்கே
ஒடம்ப பாத்துக்கோங்க ப்ரோ ஒடம்புதா மெயினு ம், ப்ரோ
ஆ சொல்லுங்
எ ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா ப்ரோ பொண்ணு அந்த பொண்ணுக்கு பர்த்டே வருது ப்ரோ, என்ன கிஃப் ட்டு வாங்கலா ப்ரோ? உங்க சஜஷன் ஏதாவது சொல்லுங்க ப்ரோ
கிஃப்ட்டா எப்டி ப்ரோ கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டா
ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு ரெண்டு பேரு நாங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணு கிட்ட நா பேசிட்டு இருக்கும் போது சொல்லுச்சு இந்த மாரி எனக்கு பர்த்டேக்குலா யாருமே கிஃப்ட் குடுத்தது இல்ல அப்டின்னு சொல்லிச்சு அதனால ஏதாவது கிஃப்ட் ஒன்னு வாங்கி குடுக்கலா அப்டின்ட்டு
குடுங்க வாட்ச் மாரி
வாட்ச் எல்லா வேணா ப்ரோ எதோ கொஞ்சோ மெமரபுல்லா
மெமரபுல்லா வேணும்னா நீங்க வந்து ஏதாச்சு பவுச் ஃபோன் ஃபோன் பவுச் இருக்கு ப்ரோ அதுல வந்து ஒரு டிசைன் இருக்கு அந்த பொண்ணு போட்டோ மாரி போட்டு
அ ஃபோன்லா யா எவ்ளோ நாள் ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க சும்மா என்ன ரெண்டு வருஷ க்கா இந்த நா ஒன்னு பாத்தே ப்ரோ என்னன்னா அந்த பெரிய கப்பு மாரி இருக்கு ஸ்ட்ரா போட்டு குடிச்சுட்டே சுத்துவாங்கல்ல அத ஹீரோயின்லா
ஆமாமா
ஆ அது அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடக்கு ஒன்னு பாத்தே
ஓகே ஆனா அது மெமரபில்லாலா வச்சிக்க முடியாதுல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கு அதெல்லா நீங்
அது அவங்க பர்சனலா எங்க போனாலு எடுத்து போவாங்க பாத்தா நம்ம ஞாபகந்தானே வரு அதெல்லா கொஞ்சோ யூஸ் ஃபுல்லா இருக்க மாதிரி இல்ல, ஆ
ஓகே ஓகே ப்ரோ
அப்டி இல்லன்னா இந்த பிரேமலு படத்துல பொம்மை ஒண்ணு வரு இல்ல லைட் எரியுமே
ஆமாமாமா
அந்த மாரி பேண்டா பொம்மா படுத்திருக்க மாரி வாங்கி குடுக்கலான் பாத்தா அதுனா இன்னு கொஞ்சோ ரேட்டு கம்மி முன்னூத்தம்பது ரூபாதான்
கரெக்ட்டுதான் எனக்கு இதுல எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ப்ரோ எனக்கு இந்த வாங்கி தந்தது இது வரைக்கு நான் யாருக்கு வாங்கி தந்ததில்ல கிஃப்ட்டு
ஓ சூப்பரா போனாங்க
சோ அதனால நா இது வரைக்கு எந்த ஒருனா எப்டி சொல்றது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு போல எந்த ஒரு இது அ அண்ணன் தம்பி யாருக்கு இது வரைக்கு வாங்கி தந்ததுல்ல விஷ் பண்ணது அவ்ளவா இல்ல
ஆ
சோ அதனால எனக்கு இது பத்தி அவ்ளவா தெரியாது
ஆனா என் நல்ல பழக்கோ என்னன்னா ப்ரோ யாராவது வந்து இப்ப யாருக்காவது ப்ர்த்டே இப்ப எனக்கு ஃப்ரெண்ட்டு என் ஃப்ரெண்ட்டு இல்ல என் கூட படிச்ச பையன் எவனா ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு ப்ர்த்டே நெஷ் ஸ்டோரி வாட்ஸ்அப் ஸேட்டஸ் எதா பாத்தன்னா டக்குன்னு போயி விஷ் பண்ணிருவன் ஹேப்பி ப்ர்த்டே அப்டின்ட்டு
ஓ அப்படிங்ளா
அது ஒ நல்ல பழக்கோ என்ட்ட இருக்கறது
ஓ ஓகே ஓகே ப்ரோ
ம்
சாப்ட்டன் ப்ரோ
உங்கள பத்தி சொல்லுங்க ப்ரோ எதாவது உங்கள பத்தி எதாவது சொல்லுங்க ப்ரோ
எங்கள பத்தி என்ன ப்ரோ என்ன பத்தி என்ன ப்ரோ இருக்கு எதுவு இல்ல ப்ரோ என்ன பத்தி என்ன ப்ரோ ஒரு என்னா சொல்றது ஒ ஒரு கே என்னா சொல்றது படிச்சிட்டு இருக்கன் ப்ரோ வேல கெடைக்குமான்னே தெர்ல படிக்கவு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டீங்கிது
நானு இந்த பைத்தான் கத்துக்கிட்டிருந்தன் ப்ரோ ச்சை இல்ல ப்ரோ படுத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் படு ச்ச கொஞ்ச நாள் படிச்சன் பேசிக்ஸ் கொஞ்சோ ஓரளவு புரிஞ்ச ஆரம்பிச்சுச்சு
இப்போ நீங்க வந்து நெனச்சிட்டுருக்கீங்க பைத்தான் வந்து கொஞ்சோ ஈஸின்ட்டு நீங்க ஸ்டார்டிங்ல எல்லா பண்ணிடலாம் ப்ரோ நா நெனச்சிட்டு இருந்தன் அது இதுன்ட்டு இதுல ஒண்ணு என்னன்னா இது இது மேல நீங்க வந்து கோடு இருக்கு போடுவாங்க குடுப்பாங்க அந்த கோடு நீங்க எழுதணு லீட் கோடுன்னு ஒன்னு ஒன்னு ஒன்னு இருக்கு ப்ரோ அதுல நார்மலா ஆ அது நார்மலா நீங்க இப்போ ஜாப் போறீங்கன்னா செக் பண்ணுவாங்க ப்ரோ அதுல வந்து லீட்டு் கொள்லா
ம்
வீட்ல கோடு செக் பண்ணுவாங்கோ நீங்க மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட்டு கொஸ்டின் பண்ணிருக்கனு அந்த ஒரு ஒரு கொஷின் உனக்கு வந்து ன்ட்டா என்ன ப்ரோ எதாச்சு சான்சர் போட்டு பண்றதோ அது வந்து நம்ம பண்ணிர்லாம் ப்ரோ அங்க போய்ட்டு நீங்க கரெக்ட்டா பண்ணாதான் உங்க வந்து ஒரு வேல்யூ தருவாங்கலா
அது நம்ம லீட்ஸ் கோடுல சால்வ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவன்னா இந்த இப்ப நா எப்டியு ஐ டி ஃபீல்டுல போ போறது இல்ல எனக்கு இந்த சேறுகளிட்ட இப்ப சே சேட்டன் தப்பிச் சா போது ஆ கேக்குதா ப்ரோ
ஆ கேக் கேக்குது ப்ரோ
அதான் எனக்கு எனக்கு எடிஷன் போ இன்ட்ரெஸ்ட் இல்ல நா சா ர்ட்டா இருந்து நம்ம தப்பிச்சா போது அதனால என்ன பண்ணுவன் டக்குன்னு சொல்யூஷன்ஸ்ல போயிட்டு இருக்கிற நல்ல கோட காப்பி பண்ணி போட்டுருவன்
அதுஅதா நானு சொல்லிட்ருக்கே இது இது நம்ப பண்லா ப்ரோ பட் இது ஒரு இடுக்கு ப்ராஜெக்ட்னு ஒண்ணு இருக் ப்ராஜெக்ட்ஸ்ஸினு நார்மலா டெவலப்பர் சைடு போனா இந்த கோடிங்ல உனுக் கஷ்டமா இருக்கு ப்ரோ ரொம்ப ஒரு தலைவலியா இருக்கு நீங் வந்து நானு ஈஸி ஈஸி நென்ச்சிர்லா இது இருக்கிறதுலே இத ட என்ன சொல்றது தலைவலி அந்த கோடு வராம அவுட் புட் வராதுவ்
ம்
இப்பதா நானே எக்ஸாம் எழ்துன தலயே சு எந்ச்சி அப்டியே வெஸ்டு வன்ட்டே போதும் ரேட்டு எனக்கு வேற வழி இல்ல ப்ரோ எனக் என்ன சொல்றது இந்த பைத்தானுக்குதா போனு நா வந்து எப் டெவலப்பர் சைடு தா போனு அதால நா வந்து டிரை பண்ணிட்ருக் உங்ளுக்கு இந்த ஆப்ஷன் இல்லல்ல உங்ளுக்கு வேற எது கூட ஒரு இதாய்னி நீ மெக்கானிக் கூட இந்த இயர் ஃபீல்டுக் கூட போலா ஒரு பீல்ல நீங்க வ நறைய கேட்ருப்பாங்க
ஆ நா கண்டிப்பா ஃபீல் எ ஃபீல்லு தா ப்ரோ போவே
அதா ப்ரோ நா ஒரு ஃபோர் தேர்டிஃபைவ் பைவ் தேர்டி போர்ல ஒரு ஒரு ஒரு பிரதர் கிட்ட பேச்ன அவர் வந்து பிளேஸ் அய்டாரு அவர் வந்து இன்ன அவர் வந்து பிளேஸ் ஆனது வந்து கிளவுட் கம்ப்பேட்டிங்னு ஒரு அ அது ஒரு சைடு
ஆ ஆ ம்
ஆ என்ன கேட்டிருந்த அதுல வந்து எனக்கு இது இண்டன்க்கு கேட்டிருந்தாப்போ அந்த அந்த பிரதர் கிட்ட அவரு என்ன சொன்னாரு அந்த பிரதரு நா இன்டன் எட்து கூடு பிரச்ன இல்ல பட் நீ என்ன படிக்கிற பஸ்ட் நா ஃபுஸ்டபால் நீ என்ன டொமன் சூஸ் பண்ணிர்க்க எதுல போலான் இருக்க நீ வந்து ஃபஸ்ட்டு இப்ப நா மட்டு நீ இன்டர்ன் பண்டனு வச்சுகோங் ப்ரோ இப்போ ஒரு வர்ஷோ
ம்
ஆனா நீ இப் இப்ப இது வரைக்கு உனக் அத பத்தி தெரியாது அத பத்தி உனக்கு ஒரு ஸ்கில்லு இல்ல அதுக்கோசம் ஸ்கில்ஸ் இருக்குவ பத்தி உனுகு சர்டிவேட் அப் நேடே பிளேஸ் ஆவ சுயூர்ல இருக்கு ப்ரோ அதாவ்து சர்டிவேட் ருக்குணு
ஆ
அதபத்தன ஏங்கிட்ட எதுமே இல்ல அவர் இன்ன சொல்றாரு நீங்க இதுக்கு வந் இதுக் இது இன்டர்ஷிப் பண்ணி பட் நீங் ஜாப்பாது வந்து நீங் இந்த டெவலப்பர் சைட்தா போறீங்ள அதுக்கு நீங் முதலிந்தே டெவலப்பர் சைட் இன்டர்ஷிப் வாங்கிட்டு போலல அப்டின் சொன்னாரு எனக்கு முதல்ல அவரு இன்ன சொன்னாரு ரொம்பய்ம் பஸ் நல்லா யோசிங்க
ஆ
அந்த டொமைன் வேல யோச்சுட்டு அந்த டொமைன் வேல போக பாருங்க ஏனா அதுதா மெயினு நீ ஒன் யோச்சிட்டு வேற போனலா அதுலா வேஸ்டுபா அந்த ஒரு நாள்தா அந்த ஒரு வர்ஷ நீ வேஸ்ட் தான பண்றீங்க அவர் சொல்றது கரெட்டா தா ப்ரோ நா திரும்பயு யோசிச்சே நல்லா
ம்
நீ பண்ணாதா கரெட்டா இருக்கு அப்டி எப்டி இருக்கு
ஆ
எம் பி யே தா ப்ரோ பண்லா ஃபுல்லா என்னா பண்ணு தெரியல அத டெவலப்பர் சைட்லயே போய்லான்டு இன்டர்ன் பாத்துட்டு இருக்க ஃப்ரோ இன்டர்ன் கெட்சுதுனா இப் ஜூன் ஜூலைல கேட்ருக்கே
ஆ
இந்த மாசோ யார்கிட்டயாச்சு கெட்சுதுனா எனக்கு எப்டினா அது ஷிப்ட் ஆயிரலான்னு பாக்ர ப்ரோ
போகுனு அப்டிதா இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ப வந்து படுச்சு முடிச்சு வேல தேட்றதெல்லா இப்பெல்லா வாய்ப்பே இல்லயா வேல செஞ்சிட்டே பஸ்டே போது ஆபிஸ் பாக்க சொல்றாங்க ங்க
அதா ப்ரோ நானு பாத்துட்ருக்கே இந்த ஏதாது கெடச்சா உள்ள போயிட்லான் பாக்கறே கிட்ட பாக்கனு இரு ஸ்டார்ட் பண்ல இதுக்கப்றமா ஸ்டார்ட் பண்லான்ட்ருக்கே பா பைத்தானு பாய் பைத்தான் பண்றதுக்கு வெ வெறுப்பாருக்கு ப்ரோ போ படிக்க படிக்க வெறுப்பாருக்கு ப்ரோ எனக் கோடு பண்ணி பண்ணி எனக்கு வாச் தலையே வலிக்கிது ஒரு மாரி ஃப்ரீயா உட்ட ஃப்ரோ ஒரு டூ வீக்ஸு
போனவுட் ஆகும் ப்ரோ அப்டியே பைத்தான் படிச்சு படிக்க படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க மண்டையெல்லா போட்டு
ஸ்டார்ட்டிங் நல்லா இருந்துச்சி ப்ரோ படிக்கலா படிக்கலான்ட்டு அதுக்கப்ரோ என்ன சொல்றது படிக்கவே ஒரு மாரி வெறுப்பா இருக்கு ஃப்ரோ இது பண்ணுமா இதி இது தெரியு இது என்னடா இது பண்ணிரலான்ட்டு எபக் பவ் அதுக்கப்றமா பண்ணம்போது தெரிது ஒரு ஒண்ணுமே தெரியல நம்மளுக்கு அப்டின்ட்டு
ம் ம்
கத்துக்கறும் ப்ரோ எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்து
ஆமா ப்ரோ
உங்களுக்கு எப்டி ப்ரோ உங்க ஃபீல்டு எப்பிடி
க ஏ பீல்லா ரொம்ப ஈஸி ப்ரோ நான் எதாவது இன்டர்ன்ஷிப்பு போ போற கம்பெனிவே போவே நமக்கு ஸ்டார்டிங்ல சேல்ரி கம்மியா தா தருவாங்க ரொம்ப கம்மியா தா தருவாங்க ஏன்னா ஓல இருவத்தஞ்சாயிரோ முப்பதாயிரோ அந்த மாரிதா குடுப்பாங்க
ஓகே
பட்டு ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டம்னா நம்மதாம் ப்ரோ ராஜா எங்கப் போனாலு பொழச்சுக்கலா ப்ரோ சூப்பரா
ஆஹா அவங்க உங்கள்க் எப்டி ப்ரோ உங்களுக்கெப்டி உங்க அக்ரிமெண்ட்லா போடுவாங்களா உங்க ஃபீல்ட்ல
அக்ரிமெண்ட்னா எப்டி ப்ரோ புரியலே
நார்மலா இப்பொ ந எங்க ஜாபுக் போனாலு நீ வந்து நீ வந்து ஒரு ஒர்க் போ ஒரு ஜோ ஒரு வ என்ன சொல்றது ஒரு கம்பெனில நெ பிளேஸ் ஆகுறீங்கனு வச்சுக்கோ நீங்க
ஆஹ்
ஆன உங்க நீங்க ப்ளேஸ் ஆகும் போது உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்ருவாங்க நீங்க த்ரீ இயர்ஸ் இங்க இந்த கம்பனிதா வொர்க்
ஆ அந்த மாரி ஒரு சில கம்பெனில போடுவாங்க போடுவாங்க ஒருசில கம்பெனில போடுவாங்க ஆஹ் போடுவாங்க ஒரு சில கம்பெனீஸ்ல போடுவாங்க ப்ரோ
அப்டிங்களா எங்க கம்பெனில மோஸ்ட்லீ ஒரு எய்ட்டீ பெர்சன்ட் அப்டி போடுவாங்க ப்ரோ ஏனா இ காலேஜிலந்து பிளேஸ் ஆவுற மாரி இருந்தா எயிட்டி ஃப்ரசன்ட் நைன்டி ஃப்ரசன்ட் வந்து நீ வந்து த்ரீ இயர் அக்ரீமன்ட் ஆனா த்ரீ இயர்ஸ் ஆனானா அதே சேலரீதா இருக் இப்போ நீ ஒரு த பெர் இயருக் போர் லேக்ஸ் பெர் ஆனம் வாங்குறனா அதே சேலரிதா உனக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பே வரைக்கு இருக்கு
ஓ அந்த மாரியா அந்த மாரிலா எங்களுக்கு இருக்காது ப்ரோ நாங்க போன மொத வருஷோ எங்களுக்கு சேலரி கம்மியாதா தருவா அடுத்து போக போக போக அப்டியே செமையா டபுள் ஆகூ இப்ப எஏ ஃப்ரெண்டு ஒருத்தரு போனாரு
ஆ
பஸ்ட்டு ஃப்ரீயா இன்டென்ஷிப் ஜாயின் பண்ணாரு ஃப்ரீ ஆனா அவரு அவ் அவருக்கு ஸ்டாஃபூ காசே வலாதவருக்கு சும்மா இன்டர்ன்ஷிப் போயிட்ருந்தாரு
ஓகே
அவரு காசு குடுத்து அப்பறோ என்ன ஆச்சி அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்புறோ அப்டியே அங்கேயே வேலைக்கெடுத்துட்டாங்க ஸ்டாட்டிங்ல இரு ஆ ஸ்டார்டிங்ல இருவத்தி மூணாயிருவா சொன்னாங்க
ஆஹ்
ரெண்டு மாசோ ஒர்க் பண்ணாரு நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்ப முப்பதாயிரோ ஆக்கிட்டாங்க
ரெண்டு மாசோ ஏ வேத்துருவாம் ரெண்டு மாசத்துக்கு
ரெண்டே மாசத்துல புரோ ஹைக்கூ
அப்டியா சூப்பர் ப்ரோ அப்பனா எங்க ஒர்க் எப்டி தெரினுமா நீங்க வந்து ஒரு டூ இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணீங்ளாம் ஓ அந் ஒர்க் அது அதேதா ஒங்களுக்கு வந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டார்னா அதே ஒன்தா சேலரி
ஆமா ஸ்கில்ஸ் இருந்தா போதும் ப்ரோ உங்க ஃபீல்ய அதேதா கில்ஸ் வேணு எந்த ஃபீல்ல போனாலு
ஆமா ஆமா ப்ரோ ஸ்கில்ஸ் இருக்கணு மெயினா
ம்
எப்டினு பாக்கணு ப்ரோ அத தா ப்ரோ பாத்துட்டு இருக்கே எதாச்சி ஒண்ணு உள்ள போலானு பாத்துட்டு இருக்கே செரி ப்ரோ ஓகே ஓகே